புளி
சோ ஆஹபேசுறது உங்களுக்கு கேக் கேக்குதாங்க தோழி
ஆஹ் இப்ப தெளிவா கேக்குது தோழி
உம் சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஹா
ஆஹ் சாப்பிடணும் தோழி இனிமே சாப்பிடுவோம் நீங்க
உம் நானு தான் தோழி இனிமேல் போய் சாப்பிடுவன் தோழி உங்க கிட்ட பேசிட்டு போய் சாப்பிடுனும் தோழி
உம் ஓகே எப்படி போணுச்சு
ஆஹ் சூ சூப்பரா போச்சு தோழி நல்லா இருந்தது நல்லா பசங்களுக் டெஸ்பண்ணி மாமியார் வீட்டு கூப்பிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தோம் தோழி நிறைய கறிதான் தோழி ஆமா தோழி நேறைய கறி தோழி கறி எல்லாருக்கும் போய் நம்ம பக்ரீத்க்கு வெட்டுறோம் இல்லையா எல்லாருக்கும் இதுலயே போயிரும் தோழி பக்ரீத் இல்ல இப்போ நம்ம பக்ரீத் பக்ரீத்க்கு நம்ம ஆட்டு வெட்டுறோல்ல அது மூணு பங்கா பிரிச்சி ஒ ஒண்ணு ஃபேமிலிக்கு ஒண்ணு ஏழங்களுக்கு ஒன்னு ரிலேட்டிவ்க்குனு மூனு பங்கா பிரிப் பாங்க தோழி
ஓ செரி செரி ம்
ட்டு என்ன பண்ணுவாங்க ட்டு ட்டு ட்டு என்னா பண்ணுவாங்க ஏழைங்களுக்காக எடுக்கிற ஒரு பங்குல எல்லாமே ஏழைங்களுக்கு குடுப்பாங்க ஒரு பங்கு எல்லா ரிலேட்டிவ்க்கு போய் எல்லாமே எத்தனி பேர் இருக்காங்களோ எல்லாருக்குமே அந்த பங்குல குடுத்துணோம் நம்ம பங்குல இருக்கோ இல்லையா அத் நம்ம வீட்டுக்கு நம்ம ஆ நம்ம ஃபேமிலிக்கு அந்த மாரி
ஓகே ஓகே ஆனா பொதுவா வந்துட்டு என்னென்ன கறி பக்ரீத் இந்த ஒட்டகம்லா வந்துட்டு சாப்படுவாங்க
ஆமா ஆமா ஆமா தோலி வெட் வாங்க ஒட்டகம்மு மாட்டு அப்பறமா பக்கிரி ஆட்டு
ஓ ஓகே ஓகே இதுல எது நீங்க மூணுமே சா சாப்ட்டு பாத்துருக்கீங்க அப்டிதானே
எல்லாமே சாப்ட்ருக்கே தோழி ஹூஹூ நம்மளுக்கு எப்பயுமே ஆட்டு ஆட்டு தா ஆட்டு கறி தா தோலி
ஓ ஓகே ஓகே நா இதுல என் ம் சொல்லுங்க சொல்லுங்க
மாடு மாட்டுக்கறி கூட ஆட்டுக்கறி மாரி தா இருக்கு தோலி அது ஒன்னு கொஞ்சம் ஹாடா இருக்கு இன்னு கொஞ்சம் நல்லா அது திக்கா இருக்கு நல்லா வேக வைக்கணு அது நம்மளுக்கு க்கு ஆட்டுக்கட் பியன வேக்கணும் வேகணும் இல்லயா மாட்டு கறி உன்னுக் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும்
ஓ செரி
அப்பறமா அந் அந்த நீங்க என்ன சொன்னீக
அதான் அந்த எதம் ஓட்டகம்
ஓட்டகம் ம் அது பாத்தீங்கன்னா வர ரொம்ப சாப்பட முடியாது அது ரொம்ப உப்பு கறிக்கும் தொலி
உப்பு கறிக்குமா ஓஓ
அந்த அந்த கறிலேயே உப்பு இருக்கு கொந்தோல்லி நீங்க சாப்ட நீங்க அந்த சமைக்கும் போது கூட அதுல நீங்க உப்பு போடவே தேவையில்ல தொலி
ஓ அப்டியா
ஆமா உப்பு அதுலேயே அதிகமா இருக்கும் இந்த கறில் லியே
ம் எனக்கு இது எப்டி தெரியும்னா பக்கத்து வீட்டுல ரம்ஜான் சீ பக்ரீதுக்கு இந்த ஒட்டகம் குடுப்பாங்கல்ல கறி
ஆமா
இத வந்துட்டு இந்த ஊசியில கோத்து உப்பு கண்டமா
ஆமா ஆமா பண்ணுவாங்க
அது பண்ணி காய போட்டுருவாங்களா அப்தான் எனக்கு தெரியும் நான சின்ன வயசுல இருக்கும் போது பிப்து எல்லாம் படிக்கும்போது எங்க வீட்டுல பள்ளிவாசல் இதல ஒன்னு க்கத்திலேயே பள்ளிவாசல் இருக்கு அங்க பாத்தீங்கப் நீங்க நாளைக்கு பக்கிரித்துன இன்னைக்கு சாயங்காலம் ஒ தவமட்டியன் ம் தெருவு அப்டி சுத்தி வரும் அதுக்கு அடுத்த நாள் பாத்தா அந்த ஒட்டகம் காஞ்சுகிட்டு இருக்கும் ஆ
அப்புறமா மாட்டுக்கடி கறி ஆட்டுக்கடி எல்லாமே காயப்பெடுவாங்க ஏன் தெரியுமா தோழி இப்போ உங்களுக்கு நிறைய வருது இப்போ நாம எப்படி வெட்டு எல்லாருக்கும் தரமோ அந்த மாதிரி அவங்க வெட்டுறது கூட நம்மளுக்கு வருவாங்க இல்லையா அப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு கித்தை கறி நமக்கு கறியோ இருக்கோ நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல குடுக்குற கறியும் வரும் இப்போ அது நறிய கறி இருக்க ருதுனால நம்மளால இப்போ ஒரு வாரோ இல்ல கொஞ்ச நாள் வெச்சுட்டு ஒரு ஒரு வாரோ ஃப்ரிஜ்ல இப்போ ஒரு வாரோ சாப்டுடுவோமா இப்போ ஒரு வாரோ அப்டியே ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ஒரு வாரம் சாப்டுவோம்
உம்
அப்போ என்ன ஆகுன்னா நம்மளுக்கு கண்டினுயூஸா சாப்புட முடியாது இப்போ இவ்ளோ கறி நம்மளால சாப்புட முடியாது இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணுவோன்னா ஆஹ் அந்த கறி நல்லா வாஷ் பண்ணிட்டு களிவிட்டு நல்லா கிளீன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூளு மிளகாத்தூளு ம் மோலகட்டு தூளு இதெல்லா அந்த கரம் மசாலா சிக்கன் மட்டன் மசா சால்லா இதெல்லா என்ன பண்ணுவாங்க நல்லா உப்பெல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குச்சில கொஞ்சோ தூர தூரமா கேப் விட்டு விட்டு நல்லா அதுக்கு காத்துப்படணும் அது நல்லா அது காய விட்டுடுவாங்க இப்ப நம்ம ரெகுலரா சாப்புட முடியாதுயில்லையா இப்போ அவ்ளோ கறி நம்ம என்ன பண்ணுவோன்னா கவாபுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குத்தி என்ன பண்ணுவோம் அது காய விட்டுடுவோம் விட்டுட்டு அது நம்ம ரொம்ப ஒரு ரெண் ஒரு மாசோ ரெண்டு மாசோ நல்லா காஞ்ச அப்புறமா நம்ம நல்லா அது ரொம்ப நல்ல சாப்புடலாம் சொல்லி அது ஒன்னும் கெட்டு போகாது
காஞ்சதுக்கு அப்புஅதுல வந்துட்டு கொழம்பு வெக்கணோ வோல் இல்ல
தோழி கொழம்பு வெக்க மாட்டாங்க அது கவாபு அப்டின்னா அது என்ன பண்ணுவாங்க எண்ணெயில அந்த நம்ம காய வெக்குறோ இல்லையா அது நல்லா டப்பால அடி நல்லா ஏர்டைட் கண்டெயின்னர்ல போட்டு மூடி வெச்சுக்ணோனும் அது என்ன பண்ணோன்னா நம்ம சமைக் கும்போது ஒரு நாலஞ்சோ எடு க்குறோல அது நல்லா இந்த நம்ம இது பூண்டு தட்டுவோம் இல்லையா
ம்
அது வச்சு நல்லா தட்டி அப்புறோமா என்ன பண்ணுவாங்க எண்ணெய்ல அ பொறிப்பாங்க இப்போ நம்ம வடை எல்லாம் சுட்றோம் இல்லயா மாரி கறி விட்டு சுட்டு சாப்டு போடுவாங்க ம் இப்ப நம்ம சாப்பாடுக்கு ஆமா சூப்பர் அதே மாரிதான் தோலி அது அது சும்மா ஒர் நாலஞ்சு வச்சு சாப்ட்டாலே நீங்க ஒரு சாப்பாடுப்போ அதுக்கு சாப்பாடுக்கு நீங்க சாம்பார் வெச்சிட்டு இது ஒரு நாலஞ்சு பீஸ் வெச்சுட்டு இப்டி கடிச்சு கடிச்சு சாப்பட்டீங்கனாலே அப்டியே சாப்பாடு சல்லு சல்லு எரிங்கிறும்
ஓ செரி செரி இதெல்லாம் எனக்கு டவுட்ருக்கும் ஆனா கேட்க முடியாதுல ஹஹ அதனால நான் கேக்கல அவங்ககிட்ட
ம் ம்
ம் செரி செரி
நீங்க சாப்படுங்க நீங்க சாப்படுங்கம்மா நான் வந்து சாப்றேன் எங்க வீட்ல சாப்ட சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க தோலி நீங்க ஏன் தோலி நீங்க ஏன் தோலி சாப்ல ஏன் இவ்ளோ லேட்டா சாப்பிறீங்க
அது இன்னக்கி என்னமோ எனக்கு பசி பசிக்கல நான் பசிச்சாதான் சாப்டுவேன் அந்த மாரி கேரக்டரு அ இன்னு பசிக்கில இப்பதான் பசிக்கிற மாரி இருக்கு செரி போய் இனிமே தான் சாப்புணும்
ம் செரி செரி தோலி நான ரெண்டு மணிக்கு சாப்பட்டேன் சாப்டுவேன் ச்சி உம் சாப் வுட்டுடுவார் ரெண்டு மணிக்கு இப்போ காலல ஆயிரும் ரொம்போ ரொம்ப கோல்டா ரொம்ப சளியா இருக்கு நேத்து மருந்தெல்லாம் போட்டேன்னா காலல நல்லா தூக்கோம் பதினொரு மணிக்குதான் ஏழுந்துக்னே
ஓ செரி செரி
அதனால என்ன ஆயிடுச்சு காலை உணவுல் வேல ரொம்ப லேட்டா சாப்ட்டேன்
ஓ அதனால இப்ப மதிய உணவு லேட் ஆயிட்டு
ஆ ஆமா அதனால இப்ப பசி கொஞ்சம் இல்ல சரி நம்ம லேட்டா சாப்புலாம் அப்படின்ட்டு சாப்பில
நான பாத்தீங்கன்னா நான பாத்தீங்கன்னா காலேஜ் போனேன்னா கரெக்டா அங்க பன்னெண்டே காலுக்கு லஞ்சச் பிரேக்
ஒ ஒ
ஆ இப்ப இப்ப வீட்லயே இருக்கோமா லீவு வேற விட்டாங்க வீட்லயே இருக்கணும்னா டைமிங் எல்லாம் இல்ல எப்ப தோணுதோ அப்ப சாப்பிடுறது அந்த மாதிரி
ஆமா ஆமா வீட்டுல இருந்தா நம்மளுக்கு ஒரு இதுவே ஆகாது அங்க நம்ம வேலக்கு போனோம்னா கூட அங்க கரெக்டா டைமுக்கு இந்த டைம்ல போய் சாப்படணும் ஒன்றரை மணிக்குன்னா இதுவே நம்ம வீட்டுல இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் சாப்பிடுறதுக்கே அலசலா இருக்கும்
ஆமா அங்கே எல்லாம் ஒரு மணி நேரம் தான் தோழி பிரேக் அடுத்தவர் மேம் வந்துருவாங்க அங்கே கரெக்ட் என்னபண்றத இங்க வீட்டுல தான் இந்த மாரி
உஹம் உம் என்ன படிக்கிறீங்க தோலி நீங்க டேட்டா இதான் ஃபஸ்ட் இயரா இல்ல எப்படி
ஃபஸ்ட் இயர் முடிய போகுது
உம் உம் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போது இப்ப செகண்டியரு போப்போரிங்களா
ம் ஆமா ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கவே இன்னும் கொஞ்சம் ரெண்டு மாசம் இருக்கு அது இப்ப இடையில இப்ப லீவ் விட்டுட்டு அப்புறம் எக்ஸாம் அந்த மாதிரி
உம் செரி செரி செரி செரி உங்க வீட்டுல நீங்க ஒரு பொண்ணா இல்லா எப்படி
ஆ ஒரு பொண்ணு ரெண்டு பையன்
ஒரு பொண்ணு ரெண்டு பையன் அப்போ நீங்க ரொம்ப செல்லம் போல
சின்னபுள்ளான அதுஒரு பொண்ணு நாளே அப்படி தானே தோழிகொஞ்சம் செல்லந்தா இல்ல இல்லானு சொல்ல மாட்டேன்
ம் ஆமா பொண்ணுன்னா அதுவும் ரெண்டு பாசங்க இருந்து ஒரு பெண் இருந்த கொஞ்சம் செல்லமா தான் இருக்கும் இல்லையா
ம்ம் ஆமா
எங்க வீட்டு்ல நாங்க நாலு பேரு நாளும் பொண்ணுங்க தோழி
அதுக்கு ஓ அப்ப நான் ஓ அதனால என்ன தோழி அடுத்த என்ன சொல்றது அது பெரியப்பா மையன் சித்த அப்பமைய எல்லாம் இருந்தா அவங்களும் நம்ம தம்பி தான் அப்படிதான் நாங்களல்லாம் பாத்துக்குறது
ஆமா இருக்கறாங்க பெரியப்பாஜித்தப்பா என்ன இருந்தாலும் நம்ம கூடயே ஒருத்த இருப்பான் நம்ம கூடயே பெருந்து அவன் பாக்குற மாரி அவனும் நம்ம பாக்குற மாரி இருக்காது இல்லயா
ஆஹ் அது உண்மை தான் தோல
எங்க வீட்டுல எல்லாம் வெளியிலேயே அதிகமா விடமாட்ட எங்க ரெண்டு பசங்களுக்கு ரெண்டர வயசு ஆயிடுச்சு பின்ன இந்த பசங்களுக்கே வீட் வாசல்ல கூட விடுறதுல்ல
ஓ அப்படியா ஓகே ஓகே
வாங்க ஆல்ரெடி இங்க உம போறது இல்ல வீட்டுல எங்கயும் அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வெளிலேயே வரமாட்டீங்க உள்ள என்னதான் பண்றீங்கன்னு கேக்குறாங்க நம்மள
வீட்டுல இருக்கீங்களா இல்ல எங்க ஊருக்கு போயிட்டீங்களான்னு கே
கரெண்ட் போனாலும் வெளியில வரமாட்டிங்கிறீங்க எப்போ எது ஆனாலும் நீங்க உள்ளயே இருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிதான் தெரியுது உலகத்துல என்ன நடக்கது அப்படின்ட்டு கேக்குறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் வெளியில வாங்க வந்து உட்காருங்க அப்படின்ட்டு
ம் ம் உம் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் வெளியிலயும் வாங்க தோழி அப்தானே தெரி யும் அவங்க சொல்லர உலக நடப்பலாம்
ஆமா ஆமா இதே எங்க வீட்டுல அப்படியே பழக்கப்பட்டு பன்னிட்டாங்கலாய தோழி வெள்ளே விட மாட்டாங்க எங்க போனாலும் பார்தா போட்டு போனும் அதனாலயே முடில தோழி சும்மா போர் அடிக்குது வெளியில போறதுக் ஒகே
ஓகே தோலி நீங்க சாப்பிட்டு வாங்க நானும் சாப்ப இது வரேன்
செரி செரிங்க தோழி உங்ககிட்ட பேசுறது ரொம்ப ம- மகிழ்ச்சியா இருந்தது தோழி
ஆ ஆ நன்றி தோழி